ஹலோ
ஹலோ வணக்குங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்
ஆ நல்லாருக்கம்ப்பா என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா இப்பதாங்க வீட்டு வேலையெல்லா முடிச்சிட்டு அடுத்து என்னப் பண்லான்ட்டு கொஞ்சோப் பிள்ளைங்கள எல்லா இ இன்னைக்கி ஒரு மாசோ கழிச்சிச் ஸ்கூல் அனுப்பச்சனுங்ளா செரி அப்டியேக் கொஞ்சோ ஓய்வெடுக்லாண்ட்டுருக்கங்
சேரி சேரி நல்லா ஓய்வெடுங்க எனாக் காலைல எழுந்து கொஞ்சோ தூக்கத்த கெடுத்து பசங்ளுக்குல்லா சாப்பாடு செஞ்சு அவுங்ள அனுப் பொருத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு மூனுமா மாசமா நம்ப கொஞ்சோ சோம்பேறியா இருந்துட்டோ இன்னிக் கோன் இன்னிலிந்து ஒர்க்குன்றதுனால அந்த தூக்கோ வந்து கெட்டுடு கொஞ்ச நேரோ பொறுத்து மறுபுடியு நீங்ளு தூங்கி எழுந்து பசங்ளுக்கு சாப்பாடு குடுத்து நீங்ளு சாப்பிர்றதுக்குள்ள அப்பா ஆ ஸ்கூல் போயிட்டா கூட ஈஸியாருக்கு வீட்லக்கறதாங் கஷ்டம் பசங்ள ம்
ஆமாங் சிஸ்டர் அப் ஆமாங்க ஒருது ஒரு பக்கப் யோச்சா அப்டிதா இருக்குதுங்க இன்னொருப் பக்க என்னத் தெரியுங்ளா அ அவுங்களகு வந்து சீக் க்கிரமா இதுப் பண்ணி அனுப்ச்டேங்கிறத விட இப்ப நம்ம சீக்கிரமா எழுந்திருக்க வேண்டிதா இருக்கு இப்போ கொஞ்சோ ஓய்வெடுக்கறக் கொஞ்சோ நேர் ரோ இருக்கில்லங்க அதனால கொஞ்சோப் பரவால்லையா இருக்கு
ஆ அதுதா சொல்ல வரே இப்போ லீவ் நேரத்துலலா நம்ம இன்னாப் பண்ணுவோ ஆ லேட்டா ஏந்திரிப்போ ஒம்போது மணிக்கு ஏந்து கூட செஞ்சிருவோ ஒரு மண் நேரோ நா நல்லா எக்ஸ்ட்ராவா காலைல தூங்கிர்றோ அதுவ் அது கன்டினிவா வேல இருக்குது மதியான்த்துக்கு அப்டியே சாப்பாடு சேர் இப்போ வந்து பசங்ளுக்கு சீக்கிரோ காலைல அஞ்சு மணிக்குலா எழுந்து டிஃபன் சாப்பாட்லா செஞ்சுட்டு அவுங்ள எட்ர மணிக்கி அனுப்பிட்டு அதுக்கு மேல வீட்டு வேல்லா முடிச்ட்டு ஒரு பன்னெண்டு மணிக் குளிச்ட்டு ஒக்காரும்மோது கண்டிப்பா ஒரு நாலு மண்நேரோ நல்லாவே கெடைக்கிது நமக்கு ஒரு மணி ஆ ஒரு மணிலந்து ஒரு நாலு மணி வரியு அவுங்க ஸ்கூல்லந்து ரிட்டன் வர வரியு நல்லாவே கெடைக்கிது டைம் அந்தட் டைம்ல வந்து ஒரு ரெண்டு மண்நேரோ நமக்குன்னு ஒரு ரெஸ்ட் எத்துக்லா ஏதுனா நம்ம ஒர்க் வந் நம்ப க்கான ரின்ட்ரெஸ்ட்டான னு ஒர்க்கோ ட்ராயிங்கோ இல்ல அந்த உள்ளன் போட்றதோ இல்ல அத கூட பின்றதோ அந்த மாரி வேலைங்கள்ளா செஞ்சம்போது அந்த மூணு மண் நேரோ புல்ஃபில் ஆயிடுது நீ உங்ளுக்கு எதனா இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா இந்த மாரி செய்றதுக்கு
அதாவுதுங்க எப்டினா எனக்கு இது சின்ன கொழந்த அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்டிங்கறங்காட்டி எப்டின் பாத்தீங்கன்னா உங்களுக் கு எப்டியுமே எனக்கு வேல இருந்துகிட்டே இருக்கற மாரி இருக்கு அவங்களோட இத சரி பண்றதுக்கே எனக்கு சரியாருக்கு போனாங்கன்னா பெரிய போ பெரியவங்களது மாரி போ முழு நேரோ இருக்காது அவுங்களுக்கு கொஞ்சோ பகுதி நேரந்த இருக்கு அதனால அனுப்ச்சுடவு அவுங்கள திருப்பி வீட்டு வேலையெல்லா முடிச்சுட்டு அவங்கள கூப்ட்டு அவங்கள பாக் பாக்கவுமே எனக்கு செரியாருக்கு கொஞ்சோ கூ கொஞ்சோ குறும்பு வேற பண்ணுவாங்ளா அதனால நமக்கு செரியாதா இருக்கு அதனால ஸ்கூலுக்கு அனுப்
சின்ன பிள்ளைங்னாளே ரொம்ப கஷ்டோதான்பா ஆ என்னதுஅது எப்டி சொல்றது அவுங்கள கண்ட்ரோல் பண்ணதுலருந்து அவுங்க சாப்பாடு சாட்டிஸ்ஃபை பண்றதுலருந்து அவுங்கள த நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர்ர வரயு நெஜமா ரொம்ப கஷ்டமான விஷ்யோ கொழந்தைங்ள வளக்கறது
ஆ ஆம ஆமாங்க
இப்பருக்கற இதுக்கு வந்து க்கு பொட்ட பசங்கள வெளிய அனுப்பறதுக்கு பயமா இருக்குது
ஆ ரெண்டுமே அப்புடிதா இருக்குது பொட்ட பசங்கள பிள்ளைங்ள வெளில அனுப்ப பயமாக இருக்குது ஆம்பள பசங்ள வெ வெந்து ஏ பா பா
தொலஞ்சிருவாங்க எது எப்புடி இருந்தாலு பெத்தவங்க வந்து கொழந்தைங்க மேல ஒரு கண்ணாவே இருக்கறது வந்து ரொம்ப நல்ல விஷ்யந்தா எப்பவுமே அவுங்க இன்ன பண்றாங்கன்றது நம்ம ஒரு கண் பார்வையிலே கொழந்தைங்கள வச்சுக்கறது ரொம்ப நல்ல விஷ்யோ நெஜமாவே கொஞ்சோ நம்ப பரவால்ல இங்கதான விளாடிட்டு இருக்காங்க நம்போ கொஞ்சோ கேர்லெஸ்ஸா இருந்தாளோ இல்ல பசங்கதான அவுங்களுக்கு வந்துருவாங்கண்ட்டு நம்ப ஒரு குருட்டுத்தனமான அவுங்க மேல ஒரு நம்பிக்க வெக்கும் போது தா எதிர்பாராத விஷ்யத்துலதா நம் நெறைய சம்போவங்கள் நடக்குது இப்பதா நம்ம டிவில பாக்கறங்ளே
அது ததததது ன வ் செய்திகள்லெல்லா கேக்கும்போதுங்க ரொம்ப படபடப்பாருக்கு எப்டி இப்டி எல்லா நடக்குமா அப்புடி எல்லா நடந்துக்க முடியுமா பத்து நிமிஷோ வெளயாடுற பிள்ளைங்களுக்கு
ஆ சொல்லுங்க
வெளையாடுற புள்ளைங்க கடைக்கு போற பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க எப்புடினாலுமே பயமா இருக்கு அது இல்லீங்க நா என்ன சொல்றேன்னா நம்மல்லா வளந்தப்போ இப்படியெல்லா இருந்தா நம்ம எப்டிங்க இப்போ வெளில நான் எல்லாம வெளில ஊர்ல போய்தா படிச்சிட்டு வந்த அப்புடி இருக்கறப்ப எப்புடி வந்து இப்பெல்லா அனுப்பறக்கே ஸ் பயமா இருக்குங்க இப்ப இப்ப எப்டி ஆயிடுச்சுன்னா நாங்களே கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு திருப்பி பிக் கூட்டிட்டு வர்றோ பையன அப்டிதா அப்புடி ஆயிடுச்சு பயமா இருக்கு யாருக்கு எப்போ எப் ப்டி வேண நடக்கு அதனால நம்மதா பாதுகாப்பா இருக்கணு அப் டிங்கற பயந்தா நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆய்ட்டே இருக்குங்க
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இருக்கற ஜென்ரேஷன் எல்லாமே ரொம்ப அவேர்னஸ்ஸா இருக்கறாங்கன்னு நெனச்சிட்ருக்காங்க ஆனா அது கெடையவே கெடையாது சோசியல் மீடியாவால நறைய பேர் ஏமாற்றப்பட்றாங்க
கண்டிப்பாங்க
பேர் வந்து ஏமாத்த கத்துக்கிறாங்க இதுதா உண்ம இதனாலதா வந்து ஒரு ஒரு அழிவுக்கடக தண்ணி தா நம்ம நாடு போயின்றுக்கு அதுதா உண்ம பொட்டை பசங்கிள அனுப்புற்துக்கு பயமாக்கிது ஆம்பள பசங்கள அனுப் பற்துக்கு பயமாக்குது ரெண்டுமே ஒரு ப ஒரு பயத்தோட தா இப்போ வாழ்றதுக்கே பயமா இருக்குது
ஆமாமா அங்க என்னதா அவுங்க பள்ளிக்கூடத்துல இருந்தாலு சரி பள்ளிக்கூடத்துல தா இருக்கிறாங்கன் நிம்மதியா இருக்கா அங்கயு எதையாவது ஒ எதோ ஒண்ணு நடக்குது அ து இதுங்கிறாங்க அதுக்குமே பயமா தா இருக்கு அதனால வந்து இன்னிக் பிள்ளைங்க நல்லபடியா போயிட்டு வர்றதே
பெரிய விஷயமா இருக்கு நெஜமா தா ஒரு விஷ்யோ கேள்விக்கே பட்டுட்டோனா ஒரு பதட்ட சூழ்நிலையிலேயே இருக்கு கொழந்தைங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ வருவாங்ளா வீட்டுக்கு வருவாங்ளா இல்ல இதுனா ஆயிடுமா இந்த கற்பனை உலகத்துலே வாழ்ந்து வாழ்ந்து நம்ப சீக்கிர சிக்காயிர்ணு
அதெல்லா அதெல்லா உண்ம தாங்க நீங்க வீட்ல இருந்தா ஓய்வெடுக்கலாம் பசங்க அப்டின் சொல்றீங்க அப்டியெல்லா இல்லைங்க என்னாலு நம்ம வந்து நம்மளா எட்டு மணி வரைக்கு அந்தமார்லா தூங்குற பழக் கோ நமக்கு கடையாது எப்டினாலு அந்த நேரத்திலே எழுந்திருக்கிற பழக்க இருக்கு வீட்ல இரு நிக்க முடியல ஏன்னா வெயில் காலத்துக்கு அடிக்கடி பசிக்கதுக்கு ஏதாவது அது வேணு இது வேணு வீட் வீட்லர்ந்தா அப்டி பண்றாங்க ஸ்கூலுக்கு போனாலு எதையாவது பண்றாங்க அதனால ஒ ஒரு இது இப்பள இப்பதாங்க இவ்ளோ இதா இருக்கு அந்த காலத்துலல பாருங்க ஒவ்வொரு வீட்லயு அஞ்சு குழந்தைங்க எட்டு குழந்தைங்கல்லா வளத்தாங்க அவங்கள நில்லுனா நிப்பாங்க உக்காருனா உக்காருவாங்க இப்பந்த பசங்க என்னத்த கேக் கேக்கிறாங்க எதுவுமே கேக்கறது கிடையாது
இப்ப வந்து நம்ம இன்ன பேசுறோன்றது காது குடுத்து கூட கேக்க மாட்டாங்க சின்ன பசங்கனு இல்லப்பா பெரிய பசங் ங்கூட காலேஜ் படிக்கிற பசங்களு சரி சின்ன குழந்தைங்களு ச சரி ஒரு மிடில் ஆப் ஏஜ் அந்த சிக்ஸ் டு செவன்த்துலா படிக்குதுங்ளே அந்த ஏஜ் ஆஃப் குரூப் ஸ்டூடெண்டு சரி நம்ப என்ன சொல்றோமோன்றது காதுல ஃபஸ்டு வாங்கற்தே கெடையாது அவுங்க இன்ன பண்றாங்கன்றத நம்ப கவனிக்கணு அதுதா அவுங்களுக்கு அவுங்க பண்றது தா நம்ப வந்து ஏத்துக்குணு ஃபர்ஸ்ட ஆஃப் ஆல்
ஆமா அவுங்க என்ன சொன்னாலு ஃபர்ஸ்ட்டு நம்ம சரின்டர்ணு இந்த நோங்குற பேச்சுக்கே அவுங்களுக்கு எடங் குடுக்க கூடாது அப்டின்றாங்க என்ன சொன்னாலு சரி நா போறன்னா நா சேரின் தா சொல்லணு எனக்கு இது வேணுனா நா அத உடனே வாங்கி குடுக்குணு அப்டிங்கிற மைண்ட் செட்லயே இருக்காங்க
ம் ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா ஆ அப்டிதா அப்டிதா இருக்கறாங்கப்பா எப்பிடிதா அவுங்க அந்த வாழ்க்கைய புரிஞ்சுட்டு இருக்கா வர ஜென்ரேஷன் இன்னு காம்படிஷனா இருக்கு இருக்கிற ஜென்ர இப்பவே வந்து இப்ப இந்த பத்தாவது ரிசல்டே பாத்தோனு வச்சுக்குங்க நானூறுக்கு மேல இருக்கிற்தே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் எடுத்திருக்கிறாங்க எல்லாருமே நானூறுக்கு மேல நல்ல ரிசல்ட்டு நல்லாவே படிச்சிருக்காங்க இப்ப நாளுக்கு நாள் அந்த ரிசல்ட்டு வந்து குடுக்க குடுக்க குடுக்க பசங்களோட காம்படிஷன் வந்து அதிகமாயிடுது. இப்ப வேல இல்லா திண்டாட்டோ இப்போவே அதிகோதா
ஆஹ் இருக்கிங்க இவ்ங்குளுக்கு என்ன தெரியுங்களா வெளியில உலகத்துல விட்டோம்னா. அத எப்புடி அவுங்க அந்த ஒலகத்த அவுங்ள ஃபேஸ் பண்றதுன்னே தெரியவே மாட்டேங்குது நம்ம சொன்னாலு புடிக்க மாட்டேங்குது அது நம்ம அவுங்களா. பண்ணனாலு அது தெரியவு மாட்டேங்குது. தெரிஞ்சாலு நிறைய பேர் இன்னைக்கி இருக்ரதுல ஏமாத்துதா செய்றாங்களே ஒழிஞ்சு. படிப்பு சைடு போலாமா இல்ல தொழில் சைடு போலாமா ஒன்னு ஒரே. என்ன பண்றதுனே தெரில அப்டி தா கவர்மெண்ட் வேல எதாவ்து போலான்னா கூட. இப்ப இன்னைக்கில்லா அவ்ளோ சீக்கிரோ எதும் கிடைக் க்குது சொல்லுங்க எல்லாமே இன்னைக்கு உள்ள பெரிய சவாலா தா இருக்கு எந்த துறைக்கு போறதுக்குமே.
ஆமாப்பா ரொம்ப கஷ்டப்பட்றாங்க இப்பல்லா நால்லா பாருங்க அஞ்சு டிகிரி முடிச்சிருக்கிறே டிடி எடு. பிஎடு எம்எடு பிஏ இங்கிலீஷு எம்ஏ இங்கிலீஷு கிட்டத்தட்ட அஞ்சு டிகிரி முடிச்சாச்சு இன்னைக்கு வர பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்ருக்கே நானு முயற்ச்சி பண்ணிட்டு தா இருக்கே எல்லாத்துக்கான எக்ஸாமு அட்டன் பண்ணிட்டு தா இருக்கோ நல்ல மார்க்கு வருது ஆனா வேல கிடைக்க மாட்டேக்குது அது என்ன ரீசன்ட்ரு எனக்கு தெரிய்
அதா அதா இன்னைக்குல்லா நெறையா நீங்க சொல்ற மாரி இன்னைக்குல்லா போட்டிகள் ஜாஸ் திடீர் திடீர்னு யார் வேணா பூதுறாங்க அது நமக்கு எப்டின்னே தெரியவு மாட் வழிகள்லா
உம் அப்டி இல்லப்பா மார்க் அதிகமா எடுத்தாலு என்னாதா மதிப்பெண் வந்து அதிகமா எடுத்தாலு ஒரு திறமன்னு ஒண்ணுருக்கு ஓகேங்களா நம்ப இப்ப நம்ம ஒரு ஸ்கூல்லே வேல செய்யறோன்னு வச்சுக்கோங்ளே இப்ப அஞ்சு டீச்சர் இருக்கறாங்க ஒரு டீச்சர பத்தி மட்டு ஒரு ஸ்கூலே பேசுது. ஐயோ இந்த டீச்சரா சூப்பரா எடுப்பாங்க பா இந்த டீச்சர் கிட்ட போனா கண்டிப்பா பாஸ் பண்ணிட்லா நெனைக் குறாங்க அப்போ. பர்டிக்குலர் அந்த டீச்சர மட்டு ஏ கேக்குறாங்க அப்ப அவங்களோட தெரம வந்து அங்க அதிகமா இருக்குது.
அவுங்க வந்து ரொம்ப வித்தியாசமா எதோ ஒரு வந்து அவுங்க திறப்பைய அந்த எடத்துல வெளிப்
வெளிப்படுத்திருக்கிறாங்க அது வந்து. அ ஸ்டூடெண்ட்ஸ்கு புரிஞ்சிருக்கு அந்த ஸ்கூல் வளாகத்துல இருக்கிற ப கர பெற்றோர்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க அங்க இருக்கிற பெரிய ஆசிரியர்களு அத வந்து எடுத்துக்கறாங்க. இப்ப அவங்களோட அரும தெரிஞ்ச ப புள்ளைங்க வந்து. கண்டிப்பா வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு நல்ல ஒழுக்கத்துலருந்து வெளிய வருவாங்க.
கண்டிப்பாங்க அது நம்ம என்னதா வந்துங்க பெற்றோர்கள் என்ன சொன்னாலு பாதி வாங்குவாங்க பாதி வா கிட்டத்தட்ட பெற்றோர்கள் பாதி ஆசிரியர்கள் பாதிதா ஆ நம்ம சொல்லாத விஷயோ அவுங்க சொன்னா அவுங்களுக்கு பிடிக்கு அவுங்களுக்கு மனசுல பதியு அதனால வந்து அது அவுங் அவுங்களுக்கு பிடித்தமான ஆசிரியர்கள் எல்லா இருந்தா கூட அவுங்களுக்கு ரொம்ப ரொம்பவுமே பிடிக்கு அவுங்களுக்கு அதனால அவுங்க சொல்ற விஷயத்த பாத்தீங்ன்னா இப்பன்னு இல்லைங்க அவுங்க வாழ்க்கையில வந்து பின்னாடியு அவுங்க வந்து அது வந்து நடமுறைப்படுத்தணுன்னு நெனப்பாங்க மனசுலயே பதிஞ்சிருக் கு அவுங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்குமே சொல்லிக் குடுக்க ஆசப்படுவாங்க
ஆமா ஆமா இப்போ படிப்பு ஒரு பக்கோ ந்தாக்கூடோ ஒரு ஆசிரியர் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒழுக்கத் த கொண்டு வருவாங்க இப்ப ஒரு சில டீச்சர்ல உள்ள கிளாஸ்குள்ள நொழையும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா எடுத்தவோனே க கல்வி கற்க ஆரம்பிக்கவே மாட்டாங்க போனோனே இன்னைக்கு யாரெல்லா பேரன்ஸ்கு ஹெல்ப் பண்ணிங்க கைய தூக்குங்க ஆ வெரி குட் அப்போ உங்களுக்கு நல்ல நல்ல ஹெல்பிங் ட்ரெண்டடு உங்களுக்கு இருக்குது ப்ப அவங்கள வந்து அப்ரிசியேஷன் பண்ணுவே
அத அதா இப்போ டெய்லி நீங்க ஒண்ணு ஒண்ணு அந்த மாரி கேட்க கேட்க அந்த கொழந்தைங்களுக்கு உண்டான அந்த உள்ளுக்குரு இருக்கிற அந்த ஒழுக்கமான ஒ நற்
உணர்வு வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணும் மோ து அவங்களோட நல்லொழுக்கோ வந்து மேலும் மேலு வந்து மேல அடியுது அ நன்றிப்பா நா வேற இணைப்புல கண்டிப்பா இணைக்குறோ ஆ நன்றி நன்றிப்பா